எதுங்கல்லா
ஆ கேக்குது கேக்குது என்னோடைய நாய்க்குட்டி ரொம்ப எங்க அம்மாவ மிஸ் பண்ணுது
ஓ ஆ அப்படிங்களா
அது மொகத்துலேயே தெரியுது அந்த கஷ்ட்டோ
ஆம்மா ரெண்டு நாளா கூட இல்லல்ல
ஆ அவ்வள்தா வந்தாங்கன்னா அவ்ளதா ஏன்டா வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடு இப்போ இது
சரி சரி சரி
கொழந்தைய என்னால இப்படி பாக்கவே முடியலையே ம் கொழந்தேய குடுத்தே நறையவே குடுத்தே சாப்டுச்சு தயிர் சாதோ
ம் ம் ம்
அதா ஆட்டோ போட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியிருந்தாங்களா அது உள்ள இருக்கறதுனால அங்க வரவே இல்லையா கடைக்கலையா அதனால ட்ரெயின் யே வந்துன்னு இருக்காங்கலா சீ ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்களா ட்ரெயின் கெடைக்கலையா இன்னு
இந்த டைம்ல எப்படி டிரெயின் கெடைக்கு மணி பதினொன்னு பதிநொறு மணிக்கு லாஸ்ட் ட்ரெயின் இருக்குன்னு நெனைக்கிறே ஆனா
தெரியலேங்க சொன்னாங்க செரி பாத்து பாத்திரமா வாங்க சீக்கிரோன
அப்படிங்களா எனக்கு இந்த டைம்ல ட்ரைன்ல பத்தர மணியோடு டைம் கிளோஸ்சுனாங்க
ஆ ம் செரி
செரி செரி பாப்போ வந்துருவாங்களா வந்துருவாங்க அங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷ ன்ல இருந்து போட சொன்னாங்க
ரயில்வே ஸ்டேஷன்லந்து வரதுக்கு ஒரு கால் அவர் ஆகு நடந்து
இல்லங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆ இந்த இந்த ரயில் ஸ்டேசன் அவங்க உள்ள இருந்தாங்க ஏரியா உள்ள அப்போ ஆட்டோ எடுக்கலே ரயில்வே ஸ்டேசன் வண்டாங்க அதா எங்கிருந்து ஆட்டோ போட்டு பாக்கனு அதனால
அதா நா சொன்ன இல்ல வேணா நா வந்துரெண் தா சொன்னாங்க
ம்
ம் அதாங்க
சேரி அப்டி எப்டியு உங்களுக்கு சாப்புட எது வாங்க்ட்டு வர மாட்டாங்க நா நைட்
இல்ல இல்ல இல்ல எடுத்துட்டு வராங்களா சாப்பாடு
ஓ தா கிட்டா பிரியாணியா
இல்ல இல்ல இல்ல பிரிஞ்சு வெள்ள பிரிஞ்சுன்னாங்க
ஓ கிரேவி மாரி எதாச்சிருக்கா
உர்ளக்கழங்கு ஏதோ இருக்குதுன்னாங்க என்னான் தெர்லங்க
ஓ வெறு வெள்ள பிரிஞ்சு சாப்புட முடியாது
ம் என்ன பண்றது சாப்ட்டுதா ஆவுணு
ம்
நீங்க ச்சையின்எனக் குடுத்ட்டீங்க க இப்போ உங்களுக்க கேட்டா என்ன சொல்லுவீங்க சைனு
எங்கல்ல கேக்க மாட்டாங்க எதூ
ம்
கேட்டாலு சொல்லுவ ஒன்னு இல்ல எதூ சொல்ல மாட்டாங்க
ம பங்க்ஷன்ல அப்பே எங்க அம்மா கேட்டாங்க சைன்னு பாத்துட்டு
அ
என்னா சைனுது அப்டின்
ஓ
ஆ சொன்னேன் ஆக்டடீவா பொய்ட்டுருக்
ம்
அப்பற ஒர் செகன்ட் அவங்க அங்க இர்ந்து பிஸி சரி அவுங்க எதுவுமே கண்டுக்ல அங்கிட்டு வந்தா கேப்பாங்க
அ அ சேரிங்க சேரிங்க
ம்
நல்லா சாப்பிட்டீங்ளா நீங்க அங்க
ம் சாப்டெ நல்லாதா சாப்டே அதனால உங்க பசிக்கிது எத்துரு வந்தா திரும்மியு சாப்பிடுவ
அ அ ஆம்மா என்னக்கு அப்புடித்தா இருக்கூ நல்லா சாப்ட்ருவ்ம்மா அப்ப ஒரு நாலு நட நடந்தோன்னா பசி பொயிடு ச்சீ அந்த சாப்பாடு ல்லா போயிடு திரும்ப பசி லைட்டா எடுக்க ஆரமிக்கு
ஆம்மா அந்த லைட்டா பசி எடுக் மொத நம்மக் நம்ம நல்லா நெறைய போட்டு சாப்புல்லா தோணு ஆனா சாப்புட தோ சாப்புட முடியாது இது மாரி நெறய லைஃப் சேவரு மாயமா இருக்
ம் நாளைக்கி நீங்க தான எனக் செஞ்சி தரன்னிங்க பிரியாணி இப்ப மாத்தி மாத்தி சொல்றீங்க
நான் செய்யறன்னா நா வந்து சொல்லி செய்ய வைக்கிறேன்ற மீனிங்ல நா சொன்னங்க
அதுல்லா இல்லங்க நீங்க அவங்க சொல்ல சொல்ல நீங்க செய்வீங்க அப்டின்னு நா நென்ச்ச நீங்க என்னானான்னா இப்டி பண்றீங்க ச்சீ நா கூட நெனச்ச பரவாயில்லியே இவ்ளோ பண்றாங்ளே அப்டின்ட்டு
இல்ல இப்போ நீங்க சொல்ற மாரி நா செய்யலா ஆ என்ன எல்லாமே பண்ண எல்லா பண்ண பண்ணக்கூடிய ஆள் தா உ அவ்ளோ ஸ அவ்ளோ ஒரு பெரிய ஆயிரோ கணக்குல செலவு பண்ணி அத செய்யற் செய்யறது சே நம்போ வேஸ்டா போக் கூடாதுல
அவ்ங்க சொல்ல சொல்ல தான நீங்க பண்ண போறீங்க அவ்ங்க சொல்லாமே நீங்கலா ஒண்ணு பண்ண போறது இல்லல்ல அவ்ங்க பக்கத்துல இருக்க போறாங்க நீங்க பண்ண போறீங்க அவ்ங்க சொல்ல சொல்ல இதுல என்ன இருக்கு
பக்கட்ல இருப்பான இல்ல நானு வந்து பக்கட்ல இருபாணா நாளைக்கி
ஓ அப்டியா பரவாயில்லயே
பக்கத்துல இருந்தா கூட நா ஏதாசு நா இந்த வெங்காயோ கட் பண்றது தக்காளி கட் பண்றது அத அரைக்கிறது சொல்றது அதல்லா கூட பண்ணுவ அது இவ்ங்க கூட இருந்தா ஓகே இவ்ங்க கூட இல்லாம என்ன பண்றது
யாரு
அதாவ்து இவ்ங்க கூட இல்லாம நா உங்க கூட இருந்தன நா எப்டி இந்த வேலைய பண்றதுன்டு
இல்ல சும்மா செய்யும் போது கொஞ்சோ நானே பக்கத்துல வந்து நிக்கிறே நீ சும்மா பண்ணுங்க அப்புறோ உக்காந்துக்கலா
அப்போ நம்ம வெளிய எங்கயுமே போவ் வேண்டா வீட்டுக்குள்ளே இருந்தே பாக்லா
ஏ அப முன்னாடியே செஞ்சிருவாங்களா
ஆமாங்க நம்ப ஒரு ஆறு மணி பண்ணன்ட்ரைகுள்ள நம்ம ரெடி ஆயிட்டு நம்ம இது பண்ணோன்ல்லங்க ஏனா நீங்க யாராது வீட்டுக் போட்ருவோ நீங்க லாங்கு இப்ப அத்யூஸ் பண்டனா அவ்ங்க வந்து ஒரு மூணு நாலு மூணு நாளைக்கி மேல நா ஸ்டாட் பண்ணனு அவ்ங்க ஒரு ஆறு மணிக்கு குடுத்தாங்கனா நம்ம இங்க சாப்ட்டு கீப்டு கெளம்பலாம்
கண்டிப்பா அவ்ங்க ஆறு மணிக்கு லா முடிக்வே மாட்டாங்க அவ்ங்க நாலு மணிக்கு ஸ்டாட் பண்ணாலுமே ஆறு மணிக்கு முடிக்க மாட்டாங்க கொஞ்சோ லேட்டுரா ஆகு
ம் கரெக்டுதா கரெக்டுதா
ம் அப்பறோ என்ன நாளைக்கி எப்பிடிங்க
ம் காலைல கெளம்பி எங்கனா போயிலாங்க
எங்கனா போறதுக்கு என்ன நீங்க வெறுப்பாவுற மாரி பண்றீங்க
இல்லங்க காலைல கெளம்பி ஏதாச்சு கொஞ்ச நல்ல பிளேஸ்கா பேய்ட்டு நம்ம அப்டியே கொஞ்சொ ஆ ப அப்டியே போய்ட்டு என்ஜாய் பண்ட்டு அப்ரொ ஈவ்னிங்கான நம்ம வீட்டுக் வந்துர்லா
ம்
அத்ததா நா சொல்லிட் ருக்க
சேரி செரி
ம்
எங்ளோடு உங்களுடைய நாய்க்குட்டி எப்ப குட்டி போட போது
எங்களுடைய நாய்க்குட்டிய வந்து நாங்க அன்னைக்கி வந்து கூட்டு வந்தாங்க ஆ நாய்க்குட்டி வந்து அ குட்டி போட வெக்கரதுக்கு ஒருத்தவ்ங்க வந்தாங்க ஆனா அது செட் ஆகல அது இப்ப இன்ஜூரிங் மாரி ஆயிடுச்சு அதனால செரி வேண்டா இந்த வாட்டி விட்றலா அதா போன வாட்டி பண்ணும் போது வெளிய கூட்டு போய் பண்ணாங்க அது வந் நல்லாதா நல்ல சமத்தா அறிவா சொல்ற பேச்ச கேட்டா அ அழகா போய்ட்டு அழகா வந்தா முடிஞ்சிடுச்சு குட்டி போடும்போது எந்த ஒரு ப்ரச் சனயுமே கடையாது அது ஈசியா வெளிய குட்டி போடும்போது கூட எந்த ஒரு ப்ரச்சனையுமே கடையாது விடிய காலைல மூணு
ம்
மூண்மணிக் போட்டா
ஆ
அழகா எட்டு குட்டிய பொறுமையா கட்லுக்கீழ உக்காந்து போட்டா எந்த ஒரு கத்தல வலியில கத் எதுவுமே பண்ல எதுமே பண்ல
ம்
அது போனவாட்டி எல்லாமே நல்லா அமைஞ்சுச்சு இந்த வாட்டி குட்டி போட குட்டி போட்ற ஸ்டாட் அதாது அந்த இது பண்ணும்போதே வந்து ஒரு மாரி இன்ஜூரி மாரி ஆய்ட்டு வீடு ஃபுல்லா ப்ளட் ஆய்டுச்சு
ஓ
அதால செரி அவுளுக்கு டயர்ட் நெறிய ப்ளட் போனால அவுளுக்கு ஒடம்புல சத் இருக்காது
ஓ அப்ப நீங்களே அவுங்க அங்க வேற எதனா ப்ளேஸுக்கு வேணா கூட்டு போங்க
ஆமா கூட்டு போனாலு இப் இப்பதா அவுளுக்கு செரி ஓகே இந்தவாட்டி விட்ரலா எனா ஆல்ரெடி நைன் டேஸ் மேல ஆய்டுச்சு நைன்த் டேலருந்தா நம்ம விட ஸ்டார்ட் பண்ணுமே
ஓ
எவன்டா நைன் டேஸ் இப்ப ஃபோட்டீன் மேல போய்ட்ருக்கு நெனைக்கிறே டேட்டு
ஓ
ஆ செரி ஓகே எனா சிலது செட் ஆவல செரி அடுத்தவாட்டி பாத் கலா அப்டின் விட்டாங்க இல்லனா நா நானே ஆச ஆசயா இருந்தே இன்னிக்கு குட்டி வரபோகுது வீட்டுல்ல ஜாலியா விளாட்லா
ம்
அப்டின் ஆசயா இருந்த பாத்
அதுக்குள்ள இங்க நம்ம வீட்ல வந்துருங்க கவலப்படாதீங்க
ஆமா ஆமா அதுக்காகதா வெய்ட் பண்றோ அவள கொஞ்சோ நல்ல எடத்துக்கா கூட்டு போனு
ஆனா அவளுக் ஒடம்புல சத்தே இல்லியே எப்டிதா பெத்துக்க போறா தெர்ல
அது தெரில எனா உன்னு ஒரு இந்த ஒரு வாட்டிகூட விட்டுட்டு அடுத்த வாட்டிகூட ட்ரைப்
இல்ல இல்ல நாங்க ஃபஸ்ட் ட்டு வீட காலி பண்ணிட்டு கூட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்லதா போய் பாக் கனு இவள கூட்டு போய் பாத் ஆ ஒடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கா இத்தன வய்சு ஆவுது ரொம்ப ஒல்லியா இருக்கான் போய் பாத்துட்டு என்ன மாத்திர என்ன ஃபாலோ டயட் என்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா அத அது படி பண்ணி செரியாக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து அவள வந்து குட்டி போட வெக் க்க விடலா அப்டின்ட்டு நாங்க ப்ளான் பண்ணிருக்கோ
ம் இப்ப வந்து இப்ப நீங்க என்ன செக் பண்ண போறீங்ன்னா அவ இருக்கிற ஏஜிக்கு இந்த அவ இருக்கிற ஏஜிக்கு இந்த ஒரு கிலோ இத்தன கிலோல இருக்கா இது கரெக்ட்டானதா அப்புறோ டெஸ்ட்டுல்லா எடுத்து அவ அவ ப்ளட்டு எல்லாமே நார்மலா இருக்கான் செக் பண்ண போறீங்களா
ஆமா ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓகே
ஏனா வந்து அவ நல்லாதா சாப்புட்றா ஆக் டிவா தா இருக்கா
ஆமாம்மா
போடாம ஒல்லியா இருக்குறானு எனக்கு தெரியில
ம் இதோ நா கூட வந்து பாத்தப்போ ஒரே எகுரு சட் எ என் மூஞ்சு ஹைட்டுக்கு எகுர்றா
ஆ எகுறதுலா நல்லா பண்ணுவாங்க ஆனா வந் து ஆறு மாச ஏழு மாசோ எட்டு மாசோ கொழந்தைங்களே வந்து ரொம்ப பெருசா இருக்குதுங்க நா நெறைய பாக் குறே இவ கிட்டத்தட்ட ஒன்ற வயசுக்கு மேலயே ஆகுத்
பரவால்ல ஒரு காம்பேக்ட் அ இப்ப ஒரு சில மொபைல்லலா காம்பேக்ட் இல்லாத ஒரு மொபைல் இருக்கு அது வந்து கைக்கு நல்லா அடக்க ஒடுக்கமா வாட்டமா பாக்க கீழ குண்டா இருக்கு
அதுக்கு அதுக்கு என்னமோ கரெக்ட்டு தா இருந்தாலு அவ ஹெல்த்தியா இருக்கணுல்ல அதானே முக்கியோ
ஆமாங்க அது ஒரு சில காம்பேக்ட் நீங்க சு உ ஃபோன் குட்டியா இருக்குறதுனால அது உள்ள இருக்குற கேமரா நல்லா இருக்காது பெர்ஃபாமன்ஸ் நல்ல இருக்காது வாங்கிடுவ ஆனா இதுவே புசு புசுன் பொறந்த பொண்ணே அடுத்த கேமரா அதே மாரி அவளு நல்லா ஆக்டிவா தா இருக்கா
ஒரு உயிர போய்ட்டு ஃபோனு கூட போய் கம்ப்
இல்லங்க நா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றே அது அந்த ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக் இதோ அதே மாரி இவளு வந்து ஆக்டிவா இருக்க நல்லா எக்குற்றா துள்றா வெள்ளாட்றா சேரி சேரி அப்றோ பண்லா